ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே எப்டி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன ஊரு நீங்க கேக்குதா எனக்கு கேக்குது உங்களுக்கு தா டவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறே
அப்படிங்களா இல்ல எனக்கு கேக்குதுல
கேக்குது பாருங்க டவரு எங்க இருக்கோ அங்க போங்க அ கேக்குது பாட்டு ஓடுது கேக்குது
ஆ அது அது இப்ப ஸ்டாப் ஆயிடு எப்டி இருக்கீங்க இன்னைக்கு எப்டி போச்சு உங்களுக்கு டே
ஆ நல்லா போச்சி உங்களுக்கு எப்டி போச்சி
ஆ போச்சு போச்சு நல்லாதா போச்சு எ ஆ இங்கதா பக்கத்துலதா விழுப்புரம் பட் இதெல்லா சொல்ல கூடாதுன்னு சொல்லுவாங்ளே
ஊர் ம ஊர் மட்டு சொல்லலங்க ஊர் எப்டிங்க தெரிய போது ஒரு ஊர்ல எத் தனையோ பேர் இருப்பாங்க மேக்சிமம் அது டிராவல் காட் ட்ரவல்ல எப்டியு ஊர் வருந்தானே
ஆ ஆமா ஆமா விழுப்
ஓ அப்டியா நா வந்து கோயம்புத்துரு
ஓகே ஓகே ஓகே
ம்
ஓகே ஓகே என்ன ஈவ் லன்ச்சு என்ன சாப்ட்டீங்க
நா ஃபாஸ்டிங்ல இருந்தங்க இப்பதாங்க பாஸ்டிங் முடிச்சே ஆறு அம்பது கிட்ட
ஓ ஓ அப்ப இப்பதா சாப்ட்ருப்ப
ஆமா ஆறு அம்பது இருக்கு அப்பதா சாப்ட்டே
ம் ம் என்ன சாப்ட்டீங்க
நா பாஸ்தா செஞ்சு சாப்ட்டே நா மட்டு தனியா தா இருக்கேனா இதுக்காக ஏதாச்சு செஞ்சு சாப்புட்ணு அது ஒரு அழுப்பு பாஸ்தா வா இருந்த டிஃபன் மாரியு பொய்டும்ல அதுனால ந அந்த மாரி பெய்ரு அதனால பாஸ்தா செஞ்சு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க மதியானோ
நா வந்து தயிர் சாதோதா சாப்ட்டே ஆபிஸ் பொயிருந்தே அப்டியே வந்து அம்மா வந்து அ ஆமா தயிர் சாதோ குடுத்துருந்தாங்க
ம் நா தயிர் சாதமே சாப்ட மாட்டேங்க
ஓ அப்டியா தெரியுது பாஸ்தானு சொல்லு போதே
அ நா சின்ன வயசுலந்தே சாப்ட மாட்டே மத்த எல்லாமே சாப்டுவே அம்மாவுக்கு புடிக்காதா தயிர் சாதோ அந்த மாரி எங்க எனக்கு புடிக் காது எ அக்காக்கு புடிக்காது எ அக்கா புள்ளைக்கு புடிக்காது
ஓ அப்டிங்ளா
ம் அதனால தயிர் சாதோ மட்டு சாப்பிட மாட்டே
பாஸ்தா வந்து நீங்ளே செஞ்சீங்ளா நீங்ளே செஞ்சீங்ளா
ஆமாங்க நாந்தாங்க தனியா இருக்கே என்னா வேனாலு நாந்தா செஞ்சு சாப்ட்னு வேற வழி இல்ல
ஓ ஓ சேரி சேரி சேரி எப்டி செஞ்சி ஆம் ஆமா அதுக்க
அம்மா இருந்தா அம்மா செஞ்சு குடுப்பாங்க எனக் மேரேஜ் ஆய்டுச்சு நா ஹஸ்பண்ட் கூட இருக்கே
ம் ம் ம்
அதுனால நமக்கு வேண்டியத நம்ம தானே செஞ்சு சாப்புட்ணு பாசிச்சா அம்மா வந்து செஞ்சு செஞ்சு குடுப்பாங்க என்ன வேண்டாலு
ம் ஆமா கடைசி வரைக்கு அவுங்க கூட வரமாட்டாங்கல்ல எப்டியு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்ச்சு இப்போ
கரெக்ட் தா அதுனால நம்ளே கத்துக்க வேண்டியதா எல்லாத்யு
ம் ஓகே ஓகே எப்டி செஞ்சீங்க நீங்க பாஸ்தா சொல்றீங்ளா அந்த ரெசிபி ரெசிப்பி எப்டி செஞ்சி
அ சொல்றனே நா வந்து இந்த பாஸ் த்தா வாங்வே அதாவது கோதும பாஸ்த்தா வாங்குவ
ம் ம்
அது தனியா விக்கிகு கடைல சூப்பர் மார்க்கெட்லா அவுங் அவுங்க தருவாங்க
அ அ
ஃபஸ்ட்டு வெங்காயோ கட் பண்ணி வச்சுப்பே டங்குனு எவ்ளோ போட்றோமோ அந்தளவுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயொ தக்க அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து வச்சுக்கணு நா எனக்கு மட்டுந்தான போட்டே சும்மா கொஞ்சொதா போட்டே நா வந்து ஒர் ஒரு வெங்காயொ எடுத்துக்கிட்டே ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி எடுத்துக்ட்டு பெரிய வெங்காயோ எடுத்துட்டே பெரிய வெங்காயோ ஒன்னூ சி சின்ன வெங்காயோ இருக்குல குட்டி குட்டியா
ஆஹ்
அதுல ரெண்டு எடுத்துகிட்டே
நல்லா கட் பண்ணிக்கிட்டு ஸ்லைஸா கட் பண்ணிக்கணூ
ம் ம்
தக்காளிய வந்து கொஞ்சொ குட்டி குட்டியா கட் பண்ணிப்பெ அப்பதா சீக்கிரமா வெந்துரூ
ஓ
அப்டின்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சிப்பே கட் பண்ணி வெச்சுக்கிட்டு எண்ணெ ஊத்தீ வெங்காயத்த நல்லா அந்த பொன்னிறம் வரம்ல ஒரு மாறி கோல்டன் கலர் மாறி லைட்டா
ஆமா
உப்பு போட்ருங்க வெங்காயத்த போட்டவொனேயே அரஸ்பூன் நம்ம தகுந்த அளவுக்கு போட்டுக்குணூ உப்பு போட்டுகுட்டூ அதுக்கப்பறோ வெங்காயோ வந்து கொஞ்சொ பொன் நிறமா வதக்குனதுக்கப் அப்புறொ இ்ஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போடுவே ஒரு ஸ்பூன் போடுவே
ஆ
அப்பறோ வந்து அந்த தக்காளிய போட்டு நல்லா வதக்குவே ரொம்ப நேரோ
ம் ம்
அவஸ்ட்டு வந்து பாஸ்தாவ வந்து தண்ணியில வந்து உப்பு போட்டு எண்ண ஊத்தி வேவ வச்சுக்கணூ வேவ வச்சி தனியா எடுத்து வச்சுக்கணு மொதல்ல
ஆஹ்
எடுத்து வச்சுகிட்டு வெங்காயோ தக்காளிலா வதக்குனதுக்கு அப்பறோ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சொ போடுவே
ஆஹ் ஆஹ் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ